ஓ
ஹலோ வணக் கம்
வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே எப்டி போகுது உங்களுக்கு காலை பொழுதுகள் மதியமே வந்துருச்சு
காலை பொழுதுகள் சிறப்பாக முடிந்தது இப்ப மதியத்த நோக்கி ஃபா என்னங்க
சொல்லுங்க சொல்லுங்க ஆ சாப்ட்டாச்சுங்க
செரி செரிங்க மதிய சாப்பாட்டு வேலல்லா முடிஞ்சதுங்ளா
ஆ எல்லா முடிஞ்சதுங்க இப்ப மூணு நாள் லீவ் வருது எங்க எதாவது ட டிரிப் பு இது போவுன்னு எதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா
ஆ இல்லைங்க இப்பதா ரீசெண்டா போயிட்டு வந்தோ அந்த மே மாச லீவ் வந்தது இல்லைங்களா முப்பது நாள் லீவு அதுலதா ஏற்காடு போயிட்டு வந்தோங்க
சொல்லவே இல்ல நீங்க ஏற்காடு போனேன்னு எங்கிட்ட
இல்ல அது வந்துட்டு திடீர் பிளானா இருந்ததுங்களா அதனால இப் எங்க பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு வீடு சேந்து எல்லா போனோ திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போனது
ம் ம்
அப்றோ அ மூணு மூணு பேஃமிலியா சேந்து போனோ
ம் பாத்தீங்களா அப்ப என்ன நீங்க விட்டுட்டீங்க எங்கிட்ட ஒரு வார்த்த கூட சொல்லவே இல்ல வாங்க போவலானு ஒரு வார்த்த கூட கூப்பிலயே நீங்க என்ன
இல்லைங்க சொல்ல கூடாதுனலா இல்ல திடீர்னுதா சட்டனா பிளான் பண்ணது இந்த மாரி போயிட்டு வரலா எல்லா கொழந்தைங்களா கேக்குறாங்க
என்கிட்ட சொல்லாம போலா சொல்லுங்க தப்புதானே இதெல்லா
இல்லைங்க இனிமேல் எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பா சொல்றோ
ஆ சரி எங்க போயிட்டு வந்தீங்க எப்டி உங்களுக்கு ஓகேவா இருந்ததா
ஆ ஏற்காடு போனோங்க அப்ப ஓகேதா என்ன இந்த மே மாச லாஸ்ட் ல போயிருந்தோம்னா அந்த மலர் கண்காட்சி இதெல்லா பாத்துருக்கலா
ம் ஆமாங்க என்ன விட்டுட்டு போனீங்கள உங்களால அப்டிதா எதும் பாக்க முடியாதுன்னு
உங்களோட இது வந்துட்டு ரிவென்ச் எடுத்துட்டிங்களாட்டுக்கிறது
ஏ நீங்க போறதே எனக்கு தெரியாது எப்டிங்க நா ரிவென்ஞ்சு எடுக் க முடியு என்னங்க பேசுறீங்க
இப்போ உங்களோட மனசு பாத்தீங்களா கேக்குது இல்ல நம்மள விட்டு போயிட் ட்டாங்களே போயிட்டாங்களேனு ஒரு ஏக்க கேக்குதுல அந்த தேக் ஏக்கம் வந்து எங்களுக்கு அப்பயே தாக்கி கிரிச்சுன் வச்சுக்குங்களே
ஏ நீங்க விட்டுட்டு போனதெல்லா சொல்லலங்க என்ன தூக்கிட்டே போயிருக்கலா தா சொ ல்றே நானு
அது முடியாதனால தாங்க விட்டுட்டு போயிட்டோ
ஏங்க நா என்ன பில்லர் மாதிரியா இருப்ப தூண் மாரி தாங்க இருப்ப ஒன்னு பிரச்சன இல்ல
நானா அத சொல்லைங்க
ம்
என்னமோ சடன் பிளான் பண்ணோ செரி போயாச்சி செரி இனிமே உ விடுங்க உங்கள விட உங்கள விட்டுட்டு எங்கியு நாங்க போக மாட்டோ இனிமேலு உங்களுக் இன்ஃபாம் பண்ணிட்டுதா போலான் இருக்கே
செரி செரிங்க
என விட்டுட்டு போனதுக்கு இந்த பிளான் ப இந்த மாரி ஆய்டுச்சி இனிமேலு அப்புடி போனம்னா நம்ம ட்ரிப் போட்றதே வேஸ்ட் ஆயிரு இல்லைங்களா
ஆமா ஆமாங்க
ஆ கண்டிப்பா அடுத்தது நா போகு போது உங்களுக்கு இன்பாம் பண்ணிட்டு தாங்க போவே போய்ட்டு வரோ அப்புடின் சொல்லுவ இல்லேனா போங்க போலான்னு கேக்கறே
சேர் சேரி எங்க கார்ல போனீங்ளா இல்ல பஸ்ல போனீங்ளா இல்ல வேனு கீனு எடுத்து போய்ட்டு வந்தீங்ளா
ஏ ஒரு இருவத்தஞ்சி பேரு போற மாரி ஒரு வேன் பேசிதாங்க போனோ
இருவத்தஞ்சி பேரோட போய்ருக்கீங்க எங்கிட்ட ஒரு வார் து கூட சொல்லாம போய்ருக்கீங்க இத கேட்டா நா வைத்தெறிச்சலோட சொல்றீங்ளே இதெல்லா நியாயமா அடுக் குமா உங்களுக்கெல்லா ஆ மனசாச்சின் ஏதாவது வச்சிருக்கீங்ளா
இருக் இருக் இருக்குங்க கொஞ்சமா இருக்கற்னால உங்ககிட்ட இப்ப தெரியாம ஒளறிட்டங்க
சேரி சேரிங்க அப்ப இனிமே தெளிவா பேசுங்க சேரிங்ளா ஒண்ணு பிரச்சன இல்ல பாத்துக்லா
கண்டிப்பா கண்டிப்பா இனிமேலு சொல்லிர்லா விடுங்க நீங்க எ அத பத்தி மனசு வருத்தப்பட வேண்டா கண்டிப்பா சொல்லிர்லா இனிமேலு
தஞ்சி பேத்தோட போய்ருக்கீங்க ஆ ஒரு சகோதரிய கூட நீங்க கூப்புல்ல அப்டின்னு ஏங்க மூணு ஃபேம்லியு முப்பது ஃபேமிலியோங்க நா வந்து உங்க சிஸ்டர் மாரிங்க
இல்லிங்க அந்த வேன்ல வந்துட்டு இருவத்தஞ்சி
ஏங்க இருவத்தஞ்சி சீட்டு டிரைவர் சீட்டு பக்கத்தால த்ல கூட நா ஒக்காந்துருப்பேங்க நானு
இல்லிங்க இன்ஜின் சூடா இருக்குங்க அதனால தா இது
ஏங்க நா தண்ணி ஊத்திட்டு கூட உகாந்துட்டு வந்துருப்பங்க ஏங்க மேல டாப் புல கூட உக்காந்துட் வந்துருப்பங்க
ஐயோ டாப்ல ரொம்ப அங்க கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருக் இல்லைங்ளா உங்களுக்கு செட் ஆகாதில்லிங்க இதுக்கு மேல முடியலைங்க
பண்ணே சேரி உங்களுக்கு எது புடிச்சிருந்ததோ அத சொல்லுங்க
ஆ அங்க போனப் ப எல்லாமே சூப்பர் தா அக்கா அதாவது என்ன கொஞ்சோ கிளைமேட் கூலிங்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க காலைலருந்து ஈவ்னிங் ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே வெயிலாதா இருந்தது நாங்க போனப்ப அதுக்கு முந்தன வீக் வந்து மழையாரு ந்ததுன்னு சொல்லிட்டுதா நெக்ஸ்ட் வீக்கு இது பண்ணலான் ஆ சொன்னவங்களா இந்த வே இந்த வாரோ போய்டாதீங்க மழையாருக்கு பாத்துட்டு போங்க அப்டின்னாங்க செரி அத பாத்துட்டு நாங்களு போலான்ட்டு போனா வெயி ல ருந்தது அப்புறோ பாத்தா அங்க போயிட்டு அவ்ளோ போ பிளவரு எல்லா அப்பதா அந்த மலர் கண்காட்சிக்கு வந்து ரெடி பண்ணிருந்திருக்கறாங்க அப்பதா செடி எல்ல மொளச்சி அந்த மொக்கு வர ஆரமிக்கறது தருனோ போயி அ ஒ கொஞ்ச ஏமாந்து வந்த மாரிதா ஒரு ஃபீலிங்கு
ஓ
முழுசா ஒரு ஏ ஏற்காடு போனோ என்ஜாய் பண்ணோங்குற அளவுக்கு இல்லாம ஆனா கிட்ஸ் எல்லாரு ப்ளே பண்ணாங்க அதல்லா நல்லா வெளையாட்டு அண்ணா பூங்கா இருந்துது பிக்கு பார்க்கலா இருந்துது அதுக்கு கொஞ்ச டிக்கெட் தா கொஞ்ச அதிகமா இருந்துது இருந்தாலு பரவாலிங்க நல்லாருந்தது பாக்கறதுக்கு எல்லாமே எல்லாவேவு பர பேட்ஸ் எல்லா கைல புடுச்சு பாத்தோ
ஓ
அந்த ஃபீலே ஒரு தனி இஜா இருந்துதுங்க நல்லா இருந்துது
சேரிங்க நாலா அடுத்தடவ ஏற்காடு பெய்ட்டு போட்டோ போட்டு உங்ள நா வந்து சந்தோஷப்படுத்திர்ர சரிங்லா நா ஒரு மூணு தர போயிட் வந்துருப் பங்க ஆனா என்ன பண்றன்னாங்க தெரியில உங்க அளவுக்கு என்ஜாய்மண்ட் எல்லா பன்ட்டு வர்லங்க நானு
அட சேர் சேர் சேரிங்க இங்க நாங்களுமே அப் பே அ இந்த வெயில் இல்லாம கூளிங்கா இந்துருந்தா நாங்க போன ட்ரிப் வந்து பயங்கரங்க கொஞ்சே ஏமாந்துட்டோ க்ளைமேட் ஆனா பாருங்க மே மாச கடசிலலா மலர் கண்காட்சி போட்ருக்காங்க
விசார்சிட்டு போய்க்குலலால்லங்க நீங்க போறத
ஏ இப்பதா ஃபஸ்ட் டைமு ஏற்காடுங்கறதி அதாது இங்க கல் மேரேஜ் ஆயி வந்து ஃபஸ்ட் டைம் டூரு போறதே வந்து கண்டிப்பா கண்டிப்பா து மேரேஜ் ஆயி இத்தா ஃபஸ்ட் டைம் ப்ளேன் பண்ணி போனோ மோத ட்ரிப் அ எட்டு வர்ஷோ ஆவுதுங்க
எட்டு வர்ஷ ஆயிடுச்சா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
எ எட்டு வருஷோ எத்து வெச்சாச்சுங்க இப்போ ஜூன் மாசந்தா அது எத்து வெச் ச நள்ளருந்து எமனாதா
அது எல்லார் வாழ்க்கைலியு லு நடக்கற்தாங்க அது ஒன்னு பைசட்டுக்கு இல்ல
அதா ஆம் ஆமங்க
கேட்ல வந்து எந்த சாப்பாடு உங்ளுக்கு ரொம்ப புடுச்சிது போனப் பா அந்தட்டி இந்த சாப்பாடு சாப்ட்டா அதா டாப்நாச் அப்டின் சொல்லுங்க பாப்பு
டாப்நாச்சினா நம்ம எப்பியுமே பிரியாணி தாங்க ஒரு கடைல சிப் ஆமாங்க சிப் கு ன் பிரியாணி சும்மா அப்புடே நச்சுன்ருந்துது இதுதா நம்ம எங்யு சாப் ட்டதுல அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து டாப்பா இருந்துது அப்றோ ஒரு கிரில் எ ஒரு வில்ப ஆட்ரு பண்ணி சாப்ட்டோ
வெறுப்பேத்றீங்ள ஒன்னு பிரச்சன இல்லங்க பாத்துக்லா
இல்லே இல்ல வெறுப்பல்ல எத்துலிங்க நா எ என்னோட அனுபவத்த நா உங்ககிட்ட பகிர்ந்துக்குறன் வச் குங்குல
அ அ சேரி சே உங்க அனுபவத்த நா ஏத்துகுற அத்னால இமேஜென்ஸ் பண்ணிக்கிறேங்க நானு
ச பண்ணுங்க பண்ணுங்க அந்த சந்தோஷ வேணும் இல்லைங்ளா
ஆமாங்க இமேஜஸ் பண்ணி கர் பனையில போயிட்டு வரதுங்கிறது ஒரு பாக்கியம் பண்றதுக்கு சமோ அதெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா அப்றோ வேற இந்த சேர்வராயன் மலை அந்த இதெல்லா இதெ நல்லா இருந்தது அந்த வியூப் பாயிண்ட் எல்லா நல்லா இருந்தது சூசைட் பாயிண்டு ஹா ஜென்ஸ் சீட்டு அ மா லேடிஸ் சீட்
பண்ணியாச்சுங்க திருப்பி ஏங்க சூசைட் பாயிண்ட் போனீங்க
என்னமோ அந்த எடத்துல ஒரு பிளேஸ்சுன்னு இருந்ததுங்க அப்றம் போனோ அங்க மேல இருந்து வியூ பண்ணம் போதுங்க அவ்ளோ அழகா இருந்ததுங்க
அது அழகா இருக்குங்க சூசைட் பாயிண்ட் தப்பி தவறி கல்யாண போட்டோ கீது பாத்துறாதீங்க
அட ஏங்க அப் பப்பா ஞாபகப்படுத்துறீங்க
பாயிண்டுக்கு போனா வியூ நல்லா இருக்குனீங்க அதுனால தா சொன்ன தப்பி தவரி அந்த போட்டோவ பாத்துறாதீங்கன்னு
ஆ ஆமாமா ஆ அப்றோ அங்க ஒரு அங்க ஒரு கோவில் இருந்ததுங்க அந்த சோ சேர்வாராயன் ம இது கிட்ட ம சேர்வாராயன் மலைன் சொல்லி அங்க ஒரு டெம்புள்ருந்துது அந்த டெம்பிள்கள்ள உள்ளார போனா அப்டியே ஒரே கொகைங்க பெருமாள் சாமி இருந்தாங்க
ம்
உள்ளார அப்டியே போக போக ஒரு கொகை குள்ளார வந்து அந்த கோவில் இருந்ததுங்க அவ்ளோ அழ காருந்தது
செரி செரிங்க
துக்கே அந்த எடத்துல ஏற்காடுல வந்துட்டு அதுதா கொஞ்ச பேமஸான கோவிலா நல்லா இருக்குமாமா அப்றோ நாங்க போய் அந்த கோவில் எல்லா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு
து
அப்றோ வரம்போது கொஞ்சோ கான் சாப்டோ வேக வச்சு நல்லா பெப்பரு மிளகுத் மிளகாதூள் எல்லா போட்டு தருவாங்க இல்லயா லெமன் ஜூஸ் எல்லா புழிஞ்சி இல்ல ஸ்வீட் கான்லே வேக வச்சு இது குடுக்குறாங்களே
ஆம்மம்மாங்க ஆமாங் ஆம
அந்த அந்த இது சாப்டோங்க ஆ அது டாப்டாச்சு செம்மயா இருந்ததுங்க அந்த அது கரெட்டா தாங்க ஈவ்னிங் ஆ ஈவ்னிங் டைம் அந்த பனி வர்றதுக்கு நாங்க அத சாப்பறதுக்கு அப்பா அப்பாப்பாபா வேற லெவல்
செரி செரிங்க ம்
செரிங்க நீங்க ஒரு தடவ ஏற்காடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா
ஆ ட்ரை பண்ற ட்ரை பண்றோங்க
ம் நியூ பாயிண்டுக்கல்லா போய் பாத்து எட்டி பாருங்க ரொம்ப தூரம் எட்டி பாத்துராதீங்க
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க போய்டு வன்டீங்க நா இனிமே போற மாருந்தா உங்களுக்கு நா இன்ஃபாம் பண்ணி எங்க கேங்க போகணும்னு நா உங்கள் கிட்ட கேட்டுட்டே நா போயிட்டு வந்தரேங்க
கண்டிப்பா கூப்புடுங்க நா சொல்ற நா கைட் பண்ற உங்கள
ஆ நீங்க கைய்டா கீது வேல செஞ்சுருக்கீங்கிளாங்க இதுக்கு முன்னாடி சேரி சேரிங்க ம் நீங்க எங்காது கைய்டா கீ இருக்கீங்கிளானு கேட்டே இதுக்கு முன்னாடி
டா கைய்டா வேலை செய்றே போனதே இப்ப பஸ் டைம் துபு இதுல எங்க நா போய்
சேரி சேரிங்க இல்லங்க ஃபஸ்ட்டு டைம் போன மாரியே தெரியலங்க நீங்க சொல்றத பாத்தாலே என்னமோ ம் போயிட்டு அடிக்கடி போயிட்டு வந்த பீலிங்ல பேசுனீங்கல்ல அதுக்காக நா சொன்னேங்க
அதாவது அங்க நடந்த சுவாரஸ்யங்கள்லா அந்த அளவுக்கு நம்ம மனசு ல பதிஞ்த ஃபஸ்ட்டு டைம் போன மாரி தெரிவிக்காதுன்னு வச்சுகோங்களே
சேரி சேரி
இருங்க அப்டியே தொடர்ந்து பேசலா நன்றி வணக்
தொடர்ந்து பேசலாங்க நன்றி வணக்